சொல்லுங்க்கா
சொல்றா தம்பி எப்டிருக்க நல்லா இருக்கியா
நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
நா நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா
எல்லாம் நல்லா இருக்காங்க அங்க நல்லா இருக்காங்களா எல்லாரு
இங்க எல்லாரு நல்லா இருக்காங்க நீங்க வேலைக்கு போயிட் இருக்கீங்களா இல்ல வீட்டு்லதா இருக்கீங்களா
இல்லக்கா வீட்டுலதாங்க இருக்கே
ஏ வேலைக்கு எதுவு ட்ரை பண்லையா
இல்லக்கா என கொஞ்சோ கொஞ்ச நாள் ஆகட்டு
இன்னும் கொஞ்ச நாள் அவுட்டு எப்ப முடிச்சீங்க இன்னு வீட்லயே இருந்தா அப்றோ என்ன பண்றது
ஓ நல்ல வேல கெடச்சா போ வேண்டியதா நம்ம எதோ ஒரு வேலைக்கு பொயிட்டு கஷ்டப்படுறதுக்கு
இப்பத்தக்கி அப்டி போனா தான பரவாயில்ல
ஆமா
இல்ல இப்பத்திக்கு கெடைக்கிற வேலைக்குப் போனா கொஞ்ச பரவாலேல்ல அப்பறோ நல்ல வேல கெடைச்சுருச்சுன்னா இப்ப செஞ்சிட்ருக்குற வேலைய விட்ற வேண்டியதா
இந்த இந்த வேலைக்கு போனோம்னா ப்ரஷர் அதிகமாயிருது அந்த வேலைய கவனிக்க முடிய மாட்டிகிது அந்த வேலைக்கு போனுமா அப்டின்னு அந்த சுச்சுவேஷன்லயே அப்டி மாட்டிக்கிறோ அப்பறோ கமிட்மெண்ட்ஸ் வருது அப்டியே போற மார்ருக்கு இது ப்ரச்சன அந்த ப்ரச்சனனு வந்துர்து நால இந்த வேல அந்த
சேரி தம்பி கொஞ்ச நாள் போட்டோ அப்டி இல்ல என்ஜாய் பண்றீங்க வாழ்க்கைய
ஆமா ஆமாக்கா
வெளிய எங்கேயாவது போலால்ல இல்லேன்னா
வெளியல்லா யாருங்க பசங்கள்லா வேலைக்கு நல்ல பசங்கல்லா வேலைக்கு போறாங்க
ஓ
இப்ப எப்டி போ முடியு அவுங்கல்லா லீவு இருந்தா வருவாங்க ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க என்ன மாரியே சுத்திகிட்ருக்காங்க
ஆ
அவனுங்க அவனுங்க மட்டு போன எப்டி எல்லாரு வந்தா நல்லாருக்கு
ஆமா ஆமா ஆமா இல்லாட்டி அந்த மெமரிஸ நீங்க யோசிச்சு பாப்பீங்க இல்ல சப்போஸ் யாரையாவது விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஐயோ நம்ம அவன விட்டுட்டு போயிட்டேமேடா அப்டின் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த எடத்துக் போனதுக்கு அப்றோ தோணு
இல்ல அப்பில்லா தோணாது தே விட்டுட்டு போயிடு ஆமாம் விட்டுட்டு போ போயிட்டமே விட்டுட்டு போயிட்டமே தோணாது ஆ ம் ம் என்ன சொல்றது அது ஓ மாறியா இருக்கு அது வேறதா ம் நீங்க சொல்ற மா
சே செரி செரி தம்பி செரி நாந்தா வெளிய போலான்ருந்தோ பிரஃப்ரெண்ட்ஸோட
ம் எந்த ஃப்ரெண்ட்ஸ்ங்க காலேஜ் ஃரெண்டஸா ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸா
நாங்கல்லா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு அவங்க கூட தா போலானு ஒரு பிளானிங்
ம்
ஏற்காடு போலான்னு பிளான் பண்ணியிருக்கோ
இன்னமா எல்லாத்துக்கிட்டியு பேசிட்டுருக்கீங்க
ஆ என் ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னு பேசுறாங்க என் கிட்ட ஏன்னா ஒ ரே ஊர் பக்கத்து பக்கத்துல தா இருக்காங்களா அவங்களு அதனால ஆ அதெல்லா பேசிக்குவோ அது ஒன்னு பிரச்சன இல்ல காலேஜ் ஃரெண்ட்ஸ் மாட் டுதா எப்பயாவது பேசுவாங்க ஏன்னா அவங்கலா வேற ஊரு ஹாஸ்டல்ல போய் தங்கி படிச்சோல்லையா
ம் ம்
அதனால அவங்கல்லா பேச மாட்டாங்க அவங்கலா ரேர் தா எப்பாயவது பண்ணுவாங்க ஸ்கூல் ஃப்ரண்ட்ஸ் லா இப்ப டெய்லி பண்ணுவாங்க என்ன பண்ற சாப்டயா யா ஃபோன்னே பண்ண மாட்டேங்குற வா வெளியே போலா
ம்
வெளிய போலான் நாங்க முடிவு பண்ணுவோ அப்பதா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வரு அப்பற எங்க வெளிய போறது அவ்வளதா அப்டியே முடிஞ்சிடு அது ஆ நம்மளுக்கு எங்கயு போறது ஆ ஃப்ரீயா இருந்தோன் வச்சுக்கோங்களே அவங்க கூப்டும் போது போறதுக்கு நல்லா இருக்கு ஆ பிரச்சன இருக்காது
ம்
நம்பளுக்கு இங்க டைமிங்
ம் அதான் அதான்
ஆ ஒர்க்கலயே டைமிங் சரியா போயிருதா அதனால அவங்க கூப் டாலும் போக முடியல அதான் சரி இப்ப பிளான் பண்ணோம் வெளியே போலாமான்ட்டு அவளுங்களு செரி ஆ இல்ல அதுலயும் ரெண்டு பேர் வரல அவங்களுக்கு ஒர்க் இருக்கு ஆமா லீவ் குடுக்க மாட்டாங்களாம்மா
பத்து பேர் வந்த ரெண்டு பேரு வரமாட்டேங் அது ஒரு பிரச்சனைய ஆகு அது ஒரு பத்
ஆமா ஐயோ அது அத விட இன்னொரு பிரச்சன என்னனா அந்த ரெண்டு பேத்த விட்டுட்டு போனா நீ எப்டிரீ என்ன விட்டுட்டு போலான்னு அது ஒரு பிரச்சன ஆகு
ஆமா அப்போ ஒரு கேங்க் ஆயிரு அங்க
அதுவ் அதுதா உண்ம ரியாலிட்டி அதா இப்ப கெளம்பிட்டோ அ கெ போலா அப்டின்னா ஒரு பத்து பேரு இருக்கனா ஏரு எட்டு பேரு ஒம்போது பெரியவ வரேன் சொன்னாலு அந்த ஒருத்தி ஒருத்தர விட்டுட்டு போறதுக்கு மனசு வராது
ஆ
அப்ப அந்த என்னா பண்ணு அந்த ஒருத்தருக்காக செரி நம்ம ட்ரிப்ப கேன்சல் பண்ணலா இன்னொர் நாளைக்கு போலா
ஆமா அப்றோ கைல இருக்க காசெல்லா
கவ்ளதா அவ்ளதா அது அப்டியே தள்ளி பொயிட்டே இருக்கு லாஸ்ட்டா ட்ரிப்பு போன மாரி இருக்காது எதுமே பண்ண மாரி இருக்காது எல்லாமே முடிஞ்சி லாஸ்ட்டா கடசி வரைக்கு சொல்லிட்டே இருக்லா நம்ம போலா போலா போலான்ட்டு அவ்ளதா
எல்லாமே அந்த எடத்துல நிக்கு வயசு மட்டு பொய்கிட்டே இருக்கு
ஆ அது வேணா உண்ம இப்ப நாங்க சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு வருஷ ஆகுது போலா போலான் சொல்லி எங்க ஒருத்தர மாத்தி ஒருத்தர் ஒருத்தர கூப்ட்டா அன்னிக்கு அவங்க வரேங்கிறாங்க அடுத்த நாள் கூப்ட்டா இல்ல எனக்கு வேல்ருக்கு நா வர்ல லீவ் குடுக்கலங்றாங்க
ம் பரவால ஒரு வருஷத்துக்கு ஒரு வர்ஷோ தா ஆகுது அதலா சொல்லி ஏழு வர்ஷ ஆகுது
பெய்யோபாய்
இப்பதா ரெடி பண்ணிருக்கோ பாண்டிச்சேரி போலா அப்டின்
பரவால என்ஜாய் பண்ணுங்க ஆ பசங்கலா மேக்சிமம் கோவா போவாங்களே
கோவா போலா ஃபர்ஸ்ட்டு பாண்டிச்சேரி போவ உள்ளூர்ல சுத்துவோ அப்பற வெளியூர்ல போய் அடி வாய்ங்கிலா அப்பறம் முடிவு பண்ணிக்லா
தப்பில்ல தப்பில்ல என்ஜாய் என் ஜாய் நல்லா பொயிட்டு ஜாலியா சுத்தி பாத்துட்டு எல்லா வரேன்ட்டாங்ளா
ஆ எல்லாரு வரேன்ட்டாங்க இப்பதா ஏழு வர்ஷ ஆகுதில்ல
ஆ எ ஆமா பிளான் பண்ணி ஏழு வர்ஷங்கிறது கொஞ்ச அதிக இல்ல ரொம்
ம் அப்ரோ அப் அப்டி இப்டின்னு இப்பெலா வேலைக்கு போறாங்ளா
ஆ ஆ
அதனால சனி ஞாயிரு பாத்து வச்சாச்சி முக்காவாசி பேரு சென்னைலே இரு னால ஒன்னு பிரச்சன இல்ல அப்டியே வந்துருவாங்க
ஆ அப்ப செம்ம என்ஜாய்மெண்ட்டு தா ஆ நல்லா சுத்தி பாத்துட்டு பாண்டிச்சேரிக்கு பொய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க
ஆமாமா ஏழு வர்ஷோ தவோ
இல்லல்ல அத இந்த வயசுல என்ஜாய் பண்ணீங்கனா தா அது கரெட்டா இருக்கு அ அதுக்கப்புறமேட்டுலா நம்ம என்ஜாய் பண்ணுன் நெனைச்சாலு நம்ளால முடியாது நம்ளுக்கு அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் அமையாது எதாவ்து ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு கண்டிப்பா யாருமே பேச்சுலரா இருக்கும்போதே அந்த வாழ்க்கைய என்ஜாய் பண்ணாதா ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம ஒரு ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம பொயிட்டோம்னா அது எப்பிடிதா நம்ம போகுணு அ என்னாதா பண்ணணுன் நெனச்சாலு அது நம்ளுக்கு கெடைக்காது அது அந்த வாய்ப்பு வராது சொல்லப்போனா அதா உண்ம நாங்களா நெறைய சொல்லுவோ அங்க போலா இங்க போலா அது பண்லா ஒரு சாதாரணமா ஒரு தேட்ருக்கு போய் ஒரு ச ஒரு படோ பாக்கலான்னு நெனச்சா கூட அந்த படோ பாக்குறதுக்கு எ புடியு ஒரு மூணு மாசோ நாலு மாசமாவதாயிரு அதுகுள்ள தேட்டர்லருந்து அந்த படத்தயே எடுத்துருவாங்க
அ ஹ
லாஸ்ட்டா சொல்லிட்டே இருக்க வேண்டிதா எ அடுத்த டைமாவது இந்த படத்துக்கு போலாம்ப்பா ஏ இந்த படோ ரிலீஸ் ஆகுதுப்பா அப்டி இப்டி தா போவு
அ
பொண்ணுங்களுக்குள்ள இந்த கமிட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சோ அதிகோ பசங்களுக்கு இருக்கு தா இல்லன்னு சொல்ல மாட்டே ஆ ஆனா பசங்கள விட பொண்ணுங்க வந்து அப்டி செய்ய முடியாது ஏனா வீட்டுல அளோ பண்ணு அ நா இப் போரன் சொன்னாலு இப்ப எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாதா நா போ முடியு அந்த மாதிரிலா நெறைய இருக் பசங்கல்லா அ வீட்ல சொன்னா செரிப்பா போறியா ஒவ்வொருத்தவங்க வீட்ல பசங்க வீட்லயு ஒத்துக்க மாட்டாங்க ஆ ஆனாலு போயிருவாங்க எப்புடியு
அது பசங்களோட கோ ஆடினேஷன் அப்டிக்கா
அதுதா ஆ அத்தா உண்ம உண்ம ஆனா பொண்ணுங்களுக்கு வந்து அது அமையாது
ஆ
ஒரு ஒரு பிளான் பண்ணா அத எப்புடியு ஒரு நூறு டைம் ஆவது மாத்திருவாங்க அந்த பிளான
நீங்க ஒரு வருஷோ நா ஏழு வருஷோ
ஆமா இப்பிடி தா போகு இதுவு ஒரு வருஷோ பிளான் பண்ணி முடிவு பண்ணிருக்குது அதெல்லா வந்தாங்கன்னா பரவால்ல இவுங்கல்லா எங்க இவுங்க வருவாங்கன்னு இன்னைக்கு சொல்லுவாங்க போலான்ட்டு திருப்பி நாளைக்கு கேட்டா எ தாவது ஒரு தடங்கள் வரு கண்டிப்பா ஏதாவது ஒருத்தரு
பத்து பேத்துல ஒருத்தர் ஒருத்தர் வரலன்னா அது பின்னாடியே நாலு பேர் போயிடுவாங்க
ஐயோ அது ஒரு கஷ்டோ இது எப்டி நடந்ததுன்னா ந நா எம் பி ஏ படிச்ச அப்ப ஆ மொத்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோ அப்ப அப்ப வந்து எங்க காலேஜ்ல வந்து கோவா கூட்டு போனாங்க ட்ரிப்பு கூட்டு போனாங்க அப்ப அஞ்சிப் த்துல நாலு நாலு பேத்துக்கு ஓகே போலா ஆ கிட்டத்தட்ட அறுவது ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு போனாங்க எல்லாருமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே போனோ போனாங்க அ அந்த ஒரு பொண்ணு வராததுனால எங்குளுக்கு அவள விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல ஏன்னா குளோஸ் ஃப்ரெண்டு நாங்க அவள விட்டுட்டு போனா எங்குளுக் கு அந்த ஏக்கமே பாதி இருக்கு எப்புறா இவள விட்டுட்டு போறது
அதாங்க்கா குளோஸ் ஃப்ரெண்டு தா அங்கதா குளோஸ் பண்ணிருவாங்க
அதுதா உண்ம நாங்க எப் பிடி யோசிழ்போனா சரி இவள விட்டுட்டு போனாலு இப்ப நாங்க அங்க போயே இருந்தாலு நாங்க இவ்ளதா அதிகமா யூஸ் வெச்சிருந்துப்போ ச்ச அவள கூட்டிட்டு வந்திருக்கலா நம்ம மிஸ் பண்ணிட்டோ கஷ்டமா இருக்கு அவ இன்நேரோ அங்க என்ன பண்ணிட்ருப்பா ஆ அது ரூம்ல தா இருந்தோ மா ஆ ஒரு மூன் நாள் ட்ரிப்புன் நெனைக்கிறே கோவா ட்ரிப்பு அ அந்த ஒரு த்திக்காக லாஸ்டா அந்த ட்ரிப்பே கேன்சல் பண்ணி கடைசி வரைக்கு அந்த ட்ரிப்புக்கே போகல ஆனா இப்ப மனசு என்னா சொல்லுது பேசாம எப்டியோ ஒண்ணு போயிருக்கலாண்டடி அது ஒரு மெமரிஸா இருந்திருக் கு இப்ப நம்ம அத யோஸ்ச்சு பாத்துருக்கலா நெனச்சு பாத்துருக்கலா ஐயோ அப்டிலா யோசிக்கிது மனஸ் கண்டிப்பா அப்ப எல்லாருமே போனாங்க காலேஜ்ல ஆ மொத்தோ அறுவது அறுவது அறுவது நூத்தி இருவது பேர்னா அதுல நாங்க அஞ்சு பேர் போகல மத்தவங் எல்லாருமே போனாங்க ட்ரெயின்ல தா கூட்டு போனாங்க அ ஆனா போயிருந்திருக்கலா இப்ப வந்து அத யோசிக்கிறோ ஆ மிஸ் பண்ணி ட்டோ ஏன்னா அப்ப அப்ப என்ஜாய் பண்ற வயசு இருந்துச்சு என்ஜாய் பண்ணல இப்ப அந்த வயசு இல்ல இருந்தாலு இப்ப நா எங்களுக் தோணுது மிஸ் பண்ணிட்டோ அந்த வாய்ப்ப ஏன்னா இப்ப நாங்க நெனச்சாலு அப்டி போ முடியாது இல்லயா ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு வேலையா இருக்காங்க
சேரிக்கா சேர் பாருங்க நாளைக்கு நா கூப்பற்றே ம்
ஆ அ
ம்